ஆஹ் வணக்கம் தோழி
ஆஹ் வணக்கம்
இன்னைக்கு எப்டி போச்சு உங்களுக்கு
உம் நல்லா போச்சு எப்பவும் போல வெளியே கொஞ்சம் வேல இருந்துச்சு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு சமைக்க வேண்டிய பொருள் எல்லாம் டாடி கூட போய் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்
காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தியா
இல்ல நான் வெஜ் வும் வாங்கிட்டு ஃபிஷ்வாங்கிட்டு வ
அது சமைச்சிட்டீங்களா
இல்ல எனக்கு சமைக்கலாம் தெரியாது வீட்டுல அம்மாதான் சமைப்பாங்க
செரி செரி செரி நீங்க வாங்கிட்டு வந்து குடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க
ஆமா கடைக்கு டாடி கூட போயிட்டு வந்தேன் கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்துச்சு அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பருப்பு அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு மீனும் வாங்கிட்டு வந்தேன்
சரி சரி உங்களோட பொழுதுபோக்கு
ஆஹ் நான் எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்கேன்
சரி சரி அது இல்லாம வேற ஏதாவது பொழுதுபோக்கு எது இருக்கா
இல்ல வேற வேற எதுவும் இல்லை வேறனா வீட்டுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் மம்மி பேரன்ட்ஸ்காக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும் ரொம்பெல்லாம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு பாதுகாத்தா பாதுகாப்புறதுக்கு என்னென்ன தேவையோ எப்படி சமைக்கணுமோ அந்த மாதிரி சமை
சாம்பார் ரசம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்
தெரியஹ ரொம்ப எல்லாம் தெரியாது அதே மாரி நம்ம ஒடம்புக்கு எது நல்லது இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாரி எடுத் த்துகறது ஆஹ் கேழ்வரகு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா எடுத்துப்பேன்
ஆஹ் இப்ப எல்லாரும் அப்படித்தான் மாறிக்கிட்டு வராங்க அதுக்கேத்த மாதியும் நீங்களும் அதுக்கேத்த மாதிரி நல்லா ஹெல்தியாவும் சாப்பறீங்க
இல்ல இப்பதா கொஞ்சொ ஆரம்பிச்சிருக்கே ஏன்னா ஒடம் ஆஹ் ஹாஸ் கொஞ்சொ ஒடம்பு முடியாம போயட்டு ஹாஸ்பிடலு போனே ரத்த ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதனாலயே ஒடம்பு எனக்கு ரொம்ப முடியாம போயிடுது கை கால்லா ரொம்ப வலிக்குது இப்பவே முடியாம இருக்கே
கண்டிப்பா கண்டிப்பா அந்த காலத்துல இருக்குற பா தாத்தா பாட்டி எல்லா இப்ப வரைக்கு நல்லாதா இருக்காங்க நம்மதா ஒரு ஒரு ஏஜ் வரப்பா இருந்தி இப்ப இருக்குற குழந்தைங்க எல்லா கொஞ்சொ வீக்காதா இருக்காங்க நம்மள கூட இல்ல அவங்க
கண்டிப்பா நல்லாருக்கொ இப்பதா நம்ம சாப்பிடவே கத்து கெ சாப்பிடவே செய்ய இப்பதா நா சாப்பிட கத்து க
அதுதா அதா சாப்பிடுவது நல்லதா அது சாப்பிட சாப்பிட நமக்கு நல்லா ஹெல்த்து நல்லாகு பின்னாடி நல்லா இருக்கு நமக்கு ஆரோக்கியமாவு இருக்கு உங்க கொழந்தைங்களுக்கு நீங்க அத பழக்கலா என இ பே ரு ருக்குற சமுதாயத்துல நம்ம இதெல்லா திருப்பி கொண்டு வந்ததா கொழந்தைங்களுக்கு தெரியு
கண்டிப்பா கொழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆஹ் குடுப்பே
அதுதா தா என்னோட கொழந்தைங்களுக்கு இப்ப எப்ப நா சேர்த்துட்டுதா இருக்கே அவங்களுக்கு அதெல்லா தெரியாது எனக்குமே தெரியாது ஆனா நா எ கொழந்தைங்களுக்குன்னு வரப்ப நா கண்டிப்பா அத சேக்கணுன்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷமா நா அத எல்லாமே சேத்துட்டுதா இருக்கே அந்த அரிச் சி வகைகள் எல்லாமே ச் சேத்து குடுத்துட்டுதா இருக்கே அவங்களுக்கு கொஞ்ச புடிச்ச மாரி டேஸ்ட் சோ அவங்களுக்கு ஏத்த மாரி இல்ல விரும்பி சாப்புடுவாங்களோ ஹெல்தி
உருண்ட புடிச்சு கொஞ்சொ அதுல வல் லோ அந்த மாரிலா கலந்து அரிசி எல்லா போட்டா ஆமா
அது மாரி கொடுக்கலா அது இல்லாம தோச மாரியு ஊத்தி கொடுப்பே அது மாரி கொடுத்தாலு கொஞ்சொ ஆ அரைக்கும் போது மாவா அரச்சா அந்த மாரி கொடுப்போ எல்லாத்தையு எல்லா அரிசியு மில்லட்ஸ் மாரி சிறுதானியங்கள் எல்லாத்தையு சேத்து அரச்சு வச்சு அது ஒரு சத் துமாவு மாரி இருக்கு அதையு கொஞ்சொ கொடுப்போ எனா அது மாரியு கொஞ்சோ சாப்புடுவாங்க அத விரும்பி சாப்பிடுறதுனால அது மாரி குடுக்கறது
கொழந்தைங்களுக்கு அந்த ருசியா செஞ்சு கொடுத்தோ அப்டின்னாதா எதுவுமே அவங்க சாப்பிடுவாங்க நல்லதுன்னு எப்டி குடுத்தா அல்லா கொழந்தைங்களுக்கு தெரியாது ருசி மட் டுதா தெரியு ஆனாலு அதுக்கு தகுந்த மறி செஞ்சு கொடுங்க
அதுதா அதுதா அந்த மாரிதா செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு அதுவு நம்ம அடுத்தடுத்த நாள் வேற வேற மாரி செஞ்சு குடுத்தாதா அதுவு சாப்பிடுவாங்க அவங்க எல்லாத்தையு ஒரே சாப்பாடு ஒரே மாரி குடுத்துட்டே இருந்தாலு அவங்க விரும்ப மாட்டாங்க அது மாரி அதே மாரி பழங்களு இது கண்டிப்பா ஒரு நாளைக்கி ஒரு பழமாவது குடுத்துர்றது ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு அந்த மாரி அதுவு அவுங்க கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க அவுங்க பள்ளியிலயு அதெல்லா அலோ பண்றது இல்ல எல்லாமே ஹெல்தி ஃபுட்டாதா வேணுன்னு சொல்ட்டு அந்த மாரி சமைச்சி குடுக்க வேண்டியதா இருக்கு சுண்டல் பயர் வகைகள் சத்தான ஐட்டமாதா குடுக்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்க இதுலயே வந்து அவுங்க மெனுவாவே போட்டு வச்சிர்றாங்க லிஸ்டே போட்டு குடுத்துர்றாங்க கொழந்தைங்களுக்கு இதெல்லா நீங்க குடுத்தனுப் பனு அப்டின் சொல்லிட்
கண்டிப்பா கண்டிப்பா அதுதா ம் ஆசிரியர் சாப்பட வெச்சர்றாங்க எப்டியாது குடுத்துட்றத தண்ணியு குடிக்க மாட்டேங்கிறாங்க இப்ப இருக்க கொழந்தைங்க அதா ரொம்ப இதுவா இருக்கு தண்ணியே குடிக்கறது இல்ல அப்டியே கொண்டு வந்துது பாட்டில் ஃபுல்லா காலி ஆகாம அதனால நெறையா கா ச்சல் சளி அந்த மாரி நெறைய பரவுது சொல்லி சொ ல்லி பாத்தாளு மாடேங்கிறாங்க அதுதா
கொழந்தைங்களுக்கு அவங்களா புரிஞ்ச்சி தா எடு த்துகணும் ஏனா தண்ணிக்கு வேற எதுமே வந்து
சொல்லுங்க கேக்குதா சொல்லுங்க சொல்லுங்
ஆ தண்ணிக்கு வேற எதுமே நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது இது வேணுனா நீங்க கொஞ்ச ஜூஸா வேணா கொழந்தைங்களுக்கு போட்டு குடுங்க
ஜூஸ் குடுத்துட்டுதா இருக்க அத குடிச்சிருவாங்க தண்ணி அனா தண்ணி உள்ள எறங்கணுல்ல தண்ணி குடிக்கறதுக் கொஞ்சமாது வேணுமே தண்ணீன்னு அந்த காலையில குடுத்து விடுற பாட்டில் மட்டுந்தா பாத்த சொல்லிக்கிட்டே இருந்தா அது குடிச்சிட்டு போங்க குடிச்சட்டு போங்க சொன்னா அப்போதைக்கு மட்டு குடிச்சிட்டு போயிட வேண்டியது இல்ல பாக்கலன்னா அப்படியே விட்டுட்டோன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இதுக்கு வெளையாட வேண்டிது
கண்டிப்பா அப்படிதா பண்றாங்க பிள்ளைங்க இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாமே விளையாட்டுலதா இருக்காங்க
படிப்ப விட விளையாட்டுல ஆ
பரவால்ல கண்டிப்பா இருக்கட்டு ரொம்ப நல்லதுதா இப்ப இருக்க பிள்ளைங்களா வந்து ஆ ஃபோன நோன்றதுலயே ரொம்பவே ஆர்வ காட்டுறாங்களே தவர வெளையாட மாட்டேங்கிறாங்க ஆனா நீங்க விளையாடுறீங்கனு சொல்லும் போதே எனக் கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு
ஆமா எங்க வீட்டுல தொலைக்காட்சி எதுவு இல்ல அதனால ஃபோன்னு பாக்க மாட்டாங்க அதனால விளையாட்டுதா அவங்களுக்கு மெயினா இருக்கு
ரொம்ப நல்லது ஃபோன் காட்டாம வளக்குறீங்க ரொம்ப நல் வளக்குறீங்க இப்ப இருக்க பிள்ளைங்களா ஃபோன் இல்லாம வாழ்றதே கெடையாது உலக
ஆமா மத்த கொழந்த மாரி கேட்டு அடம்பிடிக்க மாட்டாங்க இருந்தாலு ஒரு டைம் நமக் கேட்டாங்கன்னா கொடுக்குறது ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாரி எதாவது ஸ்கூல்ல சொல்லிவுட்டாங்கன்னா அந்த மாரி டையத்தலா பாப்பாங்க வைப்பாங்க நம்ம எதா பாத்துட்டு இருந்தா பின்னாடி வந்து நிப்பாங்க அப்புறத்திட் ட்டா போயிடுவாங்க அதுக்காண்டி நம்மளே நம்ம தா ஃபஸ்ட்டு மாற வேண்டியதா இருக்கு அதுலந்து அவங்க ஓகேவாதா இருக்காங்க அவங்க மாரிதா இருக்காங்க நம்மளாலதா கொஞ்சோ மாத்த வேண்டியதிருக்கு
நமக்கு ஃபோன்லய கொஞ்சோ வ உலகம் இருக்கு வ வேல இருக்கு என்ன பண்றது எல்லார்க்கிட்டயு பேசியாக கணு அதுவு ஒரு பக்க இருக்கு இல்ல
ஆமா நமக்கு டிவி இல்லாதனால நாங்க அந்த தொலைக்காட்சி பாக்கறது இல்ல அதனால ஃபோன்னு பாத்துட்டுருக்க வேண்டியதாருக்கு அதனால அவங்களுக்கு அது புரியல அவங்க நீங்க மட்டு ஜாலியா இருக்கீங்கங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க நம்ம அத புரிய வச்சா புரிஞ்சுக்வாங்க
கண்டிப்பா கண்டி பிள்ளைங்களுக்கு நம்ம எப்பவுமே த
லேப்டாப்ல மட்டு போட்டு உடுவோம் எதாச்சு பட அந்த மாரி வீக்லி ஒன்ஸ் மாரி போட்டு உட்றது
நல்லது லேப்டாப் பாத்தா அந்தளவுக்கு கண்ணு வந்து இதுவாகாது ஃபோனு தா ரொம்ப கொஞ்சோ சருன்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா கொழந்தைங்க இப்ப இருக்க கொழந்தைங்களுக்கு க்கு இதெல்லா மொதல்லருந்து இத நா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அவ்வளவு பெருசா டிஃரென்ஸ் தெரியல கொழந்தைங்கல வளக்குறக்கு அது பா தம்பி பண்றனால பாப்பாவு அதே தா பின்பற்றிட்டு வரேன் அதனால எனக்கு பெரச்சன இல்ல கொஞ்சோ என்ன பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்குகெல்லா போயிட்டா ஃப் ஃபோன் தா வாங்கிடுறாங்க அவங்களுக்கு குடுத் குடுத்துறாங்க அவங்க குடுத்தன்னோ உக்காந்துறாங்க ஃபோன வச் செரி நமக்கு கேட்ட திட்னாலு அவங்க விட மாட்டங்கிறாங்க ஒரு நாள் தானே விட்ருங்க அப்டிங்கிறாங்க அதனால அவுங்க அடிக்கடி அங்கதா போயிட்டு வருவாங்க லீவுக்கு
ஆ அதுதா அவுங்க எஸ்கேப் ஆகறாங்க
ஆமா தாத்தா வீட்ல போயிட்டு அங்க போய் அத பண்றது இத பண்றதுன்னு இப்பல நானு விட்டர்ற செரி நம்மளு நம்ம பள்ளி பருவ விடுமுறை எல்லா அப்படிதான செலவழிச்சிருக்கோ
பட் செலவழிச்சிருக்கோ ஆனா நம்ம ஃபோன்ல உலகம் இருந்தது கெடயாது நமக்கு வந்து பத்தாவது படிக்கும்போது
நண்பர் நெறையா இருந்தாங்க வெளியவு வுட்டாங்க நம்ம அப்பா அம்மா கொஞ்ச பயப்படல வெளிய விடறக்கு தைரியமா விட்டாங்க இப்ப எங் எங்ளால வெளிய விட முடியல சு சுத்தி இருக்க சமுதாயத்த பாக் கும்போது அப்பப்ப கேக்கற நியூஸ் வெச்சுட்டு எங்களால வெளிய விட முடில கூடயே நின்னுட்டு பாத்துட்டே இருக்க மாரி இருக்கு அதுதா அதா அவங்க மிஸ் பண்றாங்க கண்டிப்பா அவங்க அத எழக்குறாங்கன்தா சொல்லி வருத்தமா இருக்கு
ம்
நம்மயே இது பண்ணத
எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாதா இருக்காங்க
சரிங்க
சாப்ட்டாச்சா காலைல
அ காலைல சாப்ட்ட
இனிமேதா ரெடி பண்ணிட்ருக்காங்க அம்மா ஆ சாப்ட்டாச்சு காலைல பாப்பா பசங்க எல்லாத்தையு வெள்யாட வேணுன் சொல்ட்டு பார்க் போயிட்டு வந்தாங்க எல்லாரு பார்க் கூட்டிட்டு போயிட்டு அப்டியே கொஞ்சோ நடக்கறக்குல்லா பண்ணி எல்லா முடிச்ட்டு வந்தாச்சு சாப் ட்டு ஒக்காந்துருக்காங்க இப்டி தா கொஞ்ச நேர பாக்லான்ட்டு லேப்டாப்ல ஒக்காந்துருக்காங்க
ஓ படம் பாக்குறதுக்கா சேரி சரி சந்தோஷ சந்தோஷ உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ
ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷ ரொம்ப நன்
ஆ ர ஆ ரொம்ப நன்றிங்க வணக்கம் பாய்